ஹலோ ஆ சொல்லுங்க என்ன பண்றீங்க
நானா நா எழுந்து உக்காந்துட்ருக்க இன்ன பசங்ளுக்கு இன்னிக்கு ஸ்கூல் லீவ் இல்ல அதுனால கொஞ்சோ லேட்டா எழுந்திருக்கலாமே
ம்
சொல்லிட்டு இன்னு எழுந்துக்ல ஒடம் வேற சரியில்ல இன்னலா டிஃபனு ஏதா செய்யணு பசங்ளுக்கு அதனால சரி கொஞ்ச லேட்டா சமைக்லா அப்டி சொல்லிட்டு
என்ன சமைக்கிறதுனே தெர்ல யோசிச்சட்டுருக்கேங்க இப்ப தா
ம் இன்னக்கு வேற வெள்ளிக்கெழம இன்னு ஒரு வேல பாக்ல நானு
அப்டியா
நேத்து கோயில் போயிட்டேங்க ஃப்ரெண்ட்டு ஒருத்தங்க வந்தாங்க
கிழமண்றதே மறந்துடுச்சு போய்ட்டு வந்ட்டீங்ளா
அ நேத்து கோயிலுக்கு போயிட்டு அவுங்க கூட ஒரு ரெண்டு மணிக்கு ஆட்டோ வச்சுக்கிட்டு இங்கேந்து போனோ அவுங்க ட அவுங்க ஊர்லேர்ந்து வந்தாங்க செரி அவுங்க வந்த ஒடனே நானு இங்க பக்கத்துல இன்னோர்த்தவங்க அ மூணு பேரு அப்டியே ஆட்டோ வச்சிகினு மூணு பேரு ஷேர் பண்ணிட் டு கோயிலுக்கு போயிட்டு ஒரு ரெண்டு மணிக்கு இங்கேருந்து கெளம்புனோ ஆ அங்க ஒரு எங்க ஐய்யனார் கோயில் ஒன்னு இருக்கு அந்த ஐனா கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்டுட்டு ஆ அப்றோ வர வெளில ஜூஸ்சல்லா குடிச்சிட்டு
ம் ஹீம் பரவாயில்லேயே ம்
மூணு வாரோ கண்டினியூஸா போனு அப்டின் சொல்லிட்டு அங்க சொன்னாங்க அதனால மூணு வார ப்ப எங்க வேண்டுதல வச்சு போய்ட்டு வந்துட்டோ
ஹீஹம் ம்
ஆ அதுனால நா போற போற மாரி இல்ல ஒடம் முடியலன் சொல்லி ட்டு வர்லக்கா நீங்க போய்ட்டு வாங்கன்ன இல்ல இல்ல நீ வான் சொல்லி எல்லாமே அவுங்க தா பே பண்ணாங்க
ம் ம்
அதனால செரி அப்டின் சொல்ட்டு ஆட்டோ மட்டு அப்ப நம்ப ரெடி பண்ணிட்டு நாங்க எப் முப்போற இதுல போயிட்டு ஒரு ஃபோர் தேட்டிக்கில வந்துட்டோ வீட்டுக்கு வந்துட்டோ வீட்டுக்கு வந்துட்டு அப் அப்றோ அந்த அவுங்க வீட்டுக்கு போய்ந்தோ உங்க வீடு ரெண்ட்டுக்கு வுட்றதா சொல்லி இருந்தாங்க
ஓ ஓஹோ
அப்ப அத பாக்க ஒரு தம்பி வந்துருந்தாப்ல
ம்
அப்றோ நானு அப்புற எங்க ஹஸ்பண்ட வர சொல்லி அங்கேயே கொஞ்ச நாழி பேசிட்டு அப்றோ வந்துட்டு வீட்டுக்கு ஒரு மணிக்கு தா வந்த நானு
அப்டிங்களா சரிங்க சரிங்க நானு நேத்து ஹாஸ்பிட்டல் தாங்க போயிருந்த
ம் ம்
போயிட்டு கொஞ்ச டைம் ஆயிடுச்சு வர்றதுக்கு அப்டி
ம் ம் ஷாப் வச்சிருக்கேன்னிங்க அது எப்டி போயிட்டுருக்கு நல்லா
ஓகே ஓகே பரவாயில்லங்க நல்லாதா போயிட்டு இருக்கு என்ன டெய்லி டென்ஷனா இருக்குங்க தெனோ ஏதாவது ஒரு ஒர்க்கு சரி இன்னக்கி இந்த வேலய இன்னக்கி முடிச்சுட்டோ நாளைக்கு ரிலாக்ஸா இருக்கலா அப்டின்ற ஒரு இதுவே கடையாது ஏதாவது அடுத்த அடுத்த வேல வந்துகிட்டே தாங்க இருக்கு நம்ளுக்கு அதுவே ரொம்ப ஒரு மாரி ஸ்ட்ரெஸ் ஆகுது பயங்கரமா
ஆ
பேசாம வேலைக்கே எங்கனா வெளில போயிருக்கலா போல இந்த பிஸ்னஸ் எல்லா ஸ்டார்ட் பண்ணாம இப்பதா தோணுது அந்த மாரி எதோ இப்போ காலைல எந்திரிச்சோமா கெளம்புனமா போனமா சாய்ந்ரோ கெளம்பி வந்தமா மாச ஆச்சா சம்பளத்த வாங்கணுமா எந்த டென்ஷனு நம்பளுக்கு இல்லல
ம்
இப்போ எல்லா டென்ஷனையு நம்ப தலையில ஏத்திக்க வேண்டியதா இருக்கா அதுவே ஒரு மாத்ரி இருக்குங்க என்ன பண்ணுறதுனே தெரியல ஒரு மாரி டென்ஷனாவே இருக்கு
சரியயாய்டு நம்ம எதும் எது பிஸ்னஸ் பண்ணல அப்டின்னா போலா அது ஒன்னு கரெட்டு தா நம்ம வீட்ல ஆளுக்கு ஒரு ஒர்க் பண்றோ அப்டின்னும் போது நம்ம இன்னொரு எடத்துக்கு வேலைக்கு போனா அது செட்டாகாது போயில்லா இப்ப நம்பளுக்கு ஒரு நம்ம வேற வேல பாக்குற எடத்துல எதாது ஒரு ப்ராப்ளம்னா நம்ம அத உட்டு இங்க ஓடி வர முடியாதில்ல அது இல்லாம நம்ம ஹஸ்பண்ட் இவுங்களுக்கெல்லா ஆயிரதெட்டு டவுட்டு வரு அது செரி ஒரு ஒரு இது பாக்குறோ அத நம்ம இல்லைன்னா அத அவுங்க பாத்துக்குனா நம்புளுக்கு அங்க போனாலு கஸ்டமர் எல்லா ஃபோன் பண்றா ங்ளோ இல்லையோ இவங்கதா மொதல்ல பண்ணி இது சரியில்ல அதுக்கு என்ன பண்ணணு இதுக்கு என்னாம்னா அப்றோ நம்ம
போயிட்டா எங்கயிமே ஃபோன்ல்லா அளோடு கெடையாதுங்க
கெடையாது தா இருந்தாலு நம்ம வீட்டுக்கு வந்தோனே அந்த பிரஷர்லா மொத்தமே எறக்கிருங்க
ம் ம்
அத வந்து சில வீட்ல வந்து லேடிஸ் இல்லைன்னா ஒரு ஒரு பிசினஸு ஜெ ஜென்ஸு வந்து ஹேண்டில் பண்ணுவாங்
ம்
எங்க வீட்ல எல்லா பண்ண மாட்டாங்க உ வேலய நீ தா பாத்துக்கணு உங்க வீட்ல
எங்க வீட் ல அவருக்கு தெரியாதுங்க எது அவருக்கு அவரோட பிசினஸ் மட்டு தா தெரியு என்னோட பிஸ்னஸ் பத்தி ஒண்ணு தெரியாது ஆமா
நல்லாதா இருக்கு வேலைக்கு போனா எ ஃப்ரெண்டு கூட சொன்னா இந்த மாரி ஒரு எடத்துல ஒரு கார் கம்பெனி இருக் கு நாங்க எயிட் அவர்ஸ் தா ஒர்க்கு எனக் குமே அத கேட்டா ஆசையா தா இருக்கு
எனக்கு ஹாஸ் பிட்டல் பொறுத்த வரைக்கு நா ஆல்ரெடி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸு ஒர்க் பண்ணியிருக்கே எனக்கு அங்க எல்லாமே தெரியு எல்லா ஒர்க்மே எனக்கு தெரியு அங்க அதனால எனக்கு பிரச்சனையே இல்ல தெரிஞ்ச வேலன்றதுனால ஈஸியா போயிட்டு நா பிக்கப் பண்ணிக்க முடியு என்னால அத
ஆமா
எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதுல ஜாஸ்தி
ம் ம்
எனக்கு புடிச்சமான ஒரு வேலங்க அது நா ரொம்ப விரும்பி செய்ற ஒரு வேல
ம் ம் நீங்க வந்து அது படிச்சுட்டு அந்த ஒர் க் பண்ணிருக்கீங்க நா வந்து படிக்காமலேயே அந்த டி அ நர்சிங் படிக்கல ஆ பிளஸ் டூ முடி ச்ச கையோடு ஹாஸ்பிட்டல்லா ஒரு ஒன் இயர் ஒர்க் பண்ணியிருக்கே
வீடல எல்லாமே டீச்சர் ட்ரரைனிங் தாங்க பண்ண சொன்னாங்க ரொம்ப நா அடம் புடிச்சுதா நா நர்ஸி இதா பண்ணுவே அத தா படிப்பேன்னு சொல்லி படிச்சு அந்த ஜாபுக்கு நா போனேங்க ஹ அது என்ன ஆச்சுனாக்கா ஏன இப்போ மே மேரேஜ்ன்னு ஆன பிறகு இல்ல அது சரிப்பட்டு வராது பாத்துக்கலா மேரேஜ் ஆன பிறகு நா ஜாபுக் போயிட்டு தாங்க இருந்தே அதுக்கப்புறோ அப்ற பாப்ப ஃபர்ஸ்ட் பாப்பா மட்டு மட்டும்தா இருந்தா அப்றோ தம்பியு பிறந்த உன்னே என்னாச்சுனாக்கா அவன் அடிக்கடி உடம்பு சரியில்லாம போச்சு அவனுக்கு ரொம்ப அவன போ பாக்கணு அவன பார்த்துக்கணுன்றதுக்காகவே ஜாபுக்கு என்னால கன்டினியூ பண்ண முடியல சேரி அ வீட்லே எல்லா குழந்த முக்கிய நீ அத பாரு வேலை வேலை நா வேலைக்கு போயிடுறேன்ற மாரி சொல்ல ஆரம்பிச்சட்டாங்க சேரின்னுட்டுதா நா அப்டே விட்டுட்டேங்க எங்கேயுமே போறதை விட்டுட்டே அப்டே
எங்க வீட்டுல கூட அப்டிதா நா கூட லேட்டா ரெண்டாவது பேபி பெத்துகிட்டே எங்க வீட்லயு அப்படிதா வேலைக்கெல்லா எங்கயுமே அனுப்புறது இல்ல கவுர்மெண்ட் வேலைக்கெலா நெறைய ட்ரை பண்ணே நானு ஏன்னா எங்க வீட்டில எல்லாருமே வந்து எம்ப்ளாய்ங்க தா அதனால டெம்ப்ரவரி ஒர்க் எல்லா போக கூடாது அப்டின்னு சொல்ட்டாரு வீட்டுக்காரு அப்புறோ குரூப் ஃபோர் குரூப் ட்டூ எக்ஸா எல்லா எழுதியிருக்கே நெறைய படிச்சிருக்க எ வயத்துல பாப்பா வச்சுட்டு எக்ஸா எழுதிருக்கே செரி இந்த அதுக்கப்புறோ வந்து எப்படி சொல்றது கம்ப்யூட்டர் கிளாஸ் போன அதுல ட்டேலி முடிச்சே சாஃப்ட்வேர் முடிச்சே வேலைக்கு எல்லா ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறோ பாப்பா பாப்பா பொறந்ததுக்க அப்புறோ பெருசா அவளு அதுக்கு ஒரு மூணு வருஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறோ ஒரு கடை வச்சோ நாங்க செல்போன் சர்வீஸ் கடை வச்சோ அது வந்து நா கன்சியூவ ஆறதுக்கு முன்னாடி எனக்கு வச்சு கொடுத்தாங்க சேரி ஒரு மாரி அது கடை ஓபன் பண்ணி ஒரு சிக்ஸ் மந்த்லேய கன்சிவ் ஆயிட்டே அதுக்கப்புறோ அந்த கடைய குளோஸ் பண்ண வேண்டியதா போயிடுச்சு
சேரி சேரி ஆ
பாப்பா அதுக்கப்புறோ மறுபடியு இன்வெஸ்ட் அது கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு எங்களுக்கு ஒரு ஓ கொஞ்சோ அமௌண்ட் இதுவானதுனால மேற்கொண்டு அத மெய்ன்டெய்ன் கண்டினியூ பண்ண முடியல என கோச வச்சுது அப்புறோ ஆள் போட்டு பண்ணா அந்த அளவுக்கு அதுல இன்கம் இல்லை
ம்
அப்புறோ எல்லாத்தையு அது எல்லாத்தையு ஷாப்பெ எல்லா மூடிட்டு அது கொஞ்சோ இதுவானது அப்புறமும் மேற்கொண்டு வேற எந்த இன்ட்ரெஸ்ட்டு பண்ண எனக்கு தோணல இப்ப வீட்டுல ஒரு நாலு வருஷமா ஒரு பிசினஸ் வச்சு குடுத்துருக்காரு அது நல்லா போயிட்டு இருக்கு அது எனக்கு ஓகே தா ஆ அந்த பிஸ்னஸ் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது
ம்
ஆனா அத நா நல்லா மெயின்ட ஒன் மெயின்டெ பண்ணி நல்ல இன்கம் ஏர்ன் பண்றே என்ன நம்பி ஒரு பத்து குடும்பங்கள் இருக்கு
ம் ம்
அது வந்து அது வந்து எங்களுக்கு வந்து அவங்களே ஸ்டாப் கொண்டு வந்து குடுத்துடுவாங்க அவங்களே பொரு கொண்டு வந்து குடுத்துருவாங்க அவங்களே கூலி குடுத்துடுவாங்க அவங்களே இங்கிருந்து பொருள் ஏத்தின்னு போயிடுவாங்க அதுக்கு அந்த மெயின்டென் பண்றதுக்கு நம்மளுக்கு கமிஷன் மாதிரி இவ்வளவு அமௌண்ட்ன்னு குடுத்துருவாங்க
ஓ ஓகே ஓகே ம்
எங்களுக்கு வாரம் ஒரு கொஞ்சம் அமௌண்ட் கிடைக்கும் அது எனக்கு போதுமானது வீட்டுக்கு ம் வீட்டு தேவைகளுக்கு அது போதும் போதுமான பணமா இருக்கும்
புரியுது புரியுது ம் ஓகே ஓகே
செரி நெக்ஸ்ட் இதுல மீட்பன்லாம்
சரிங்க ஓகேங்க வச்சுட்டுங்களா